இன்னா கிது
ம் என்ன பண்ற
சும்மாதா இருக்க அபி
ம் இன்ன கால்லந்து என்ன பண்ண
கால்லெருந்து என்னா பண்ணே எழுந்த சாப்ட்டே கடைல பில் போட்னு இருந்தே அப்றோ ம தியோ லேட்டாதா சாப்ட்டே மறுபடியு ஃபோன்லா நோண்டிட்டு நாட கமே இன்னக்கி இல்ல ச சூப்பர் சிங்கரோ எதோன்னு பாத்துட்டு அவ்ளோதா அப்பா அம்மா கூட உக்காந்து பேசினிருந்தே மறுபடி நைட்டு சாப்ட்டு மறுபடியு ஃபோன் யூஸ் பண்ணினு இருக்கே
ம் ம் நா என்னா பண்ணனா கால்ல எழ்ந்தனா
ம்
கால்ல எழுந்துட்டு அதுக்கப்பறமா ஒரு ஏழ்ரைக்குதா எழுந்த இங்க ஆ அப்புற இங்க பக் கத்துலயே ஆஃபீஸ் இருக்கறதுனால செரி போயிரலா அப்டியே கெளம்புவே அப்பறமா ஒரு எட்ரைக்கா கெளம்பிட்டு அப்றோ எட்ரைக்கா சாப் படறதுக்கு உக்காருவ கரெக்டா உக்காந்துட்டு அப்பறமா சாப்ட்டுட்டு அப்புற என்ன பண்ணுவே அ அப்பறமா ன்ன ஆட்டோ இருக்கான் பாப்பே அப்டி இல்னா சில டைம் வீட் ட்ல ஸ்கூட்டி இருந்துச்னா ஸ்கூட்டில போயிடுவே. அப்டி இல்லனா ஆட்டோ ஏதாவ்து வந்துதுனா ஆனா கொஞ்ச தூரந்தான அதனால ஒரு பத்து ரூவாதா கேப்பாங்க.
நடந்தே போயிடுவியா?
நடந்து போ முடியாது ஜீவி ஏன்னா ஒரு அர கிலோமீட்டர் இருக்கு அதனால வந்து நடந்து போ முடி யாது அதனால என்ன பண்ணுவே ஆட்டோ வந்துதுனா ஆட்டோல போயிடுவே பத்து ரூவா குடுத்து. அப்டி அப்டி இல்லனா வந்து அ ஸ்கூட்டி இருந்தனா ஸ்கூட்டி அப்டில்லனா ஒரு சில டைம் அம்மா தெரிஞ்சவங்க வந்தாங்கனா அவுங் கூட ஏத்தி வுடுவாங்க அப்டியே அவுங்க கூட போய்ட்டு அங்க எறங்கடுவேன் ஆபீஸ் எறங்கிட்டு
ஈவினிங் எத்தன மணிக்கி வீட்டுக்கு வருவ
ஏனா எப்னா கரைட்டா ஒன் ம் பஞ்சிங் வைக்கணுல மஷின்ல அதுக்கு ஒம்போது ஒம்பது மணி இது காலையில போயிணும் கரெக்ட்டா ஒம்பது மணிக்கெல்லாம் போயிணும் அப்பறோம் ஈவனிங் பாத்தனா அஞ்சி முப்பதுக்லா முடியும்
ஆ
ஆனா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அப் அப்டி இப்டி எனா பில்லு போட சொன்னாங்க ஏதா வேல இருந்துச்சுனா கொஞ்சம் அப்டியே ஆயிடும் அஞ்சி நாப்பத்தஞ்சி அந்த மாரி ஆயிடும் ஏனா ஆறு மணிக் க்கு மேல அங்க இருக்க மாட்டோம் நாங்க ஆறு மணிக்குள்ள வந்துருவோம் எப்டியா இருந்தாலும்
சனி ஞாயிறு லீவா
சனி க்கழமை இன்னகி கூட வேலதான் போயிட்டு தான் வந்தேன் ஆனா சனிக் கெமலாம் இருக்கு நாத்தி கெமல்லாம் லீவுதான் அதுக்கே யோசிச்சுன்னு இருப்பேன் போ திங்க்கெழமலருந்து எப்படா நாத்திகெழம வரும் அப்டின்னு அது அந்த நாத்திகெழம வந்தா இப்ப ஒரு ரெண்டு மாசமாதானா போய்ன்னுக்குற ஆ நாத்திகெழம வரத்து தான் ஒரு ஜாலியா இருக்கும் அதுவும் இங்க வேலைலியும் ஜாலியா தான் இருக்கும் ஆனா ஒன்னு கடுபடிக்க இப்ப நம்ம வீட்லருக்குற மாரி வராதுல்ல வீட்ல இந்தோனா அப்புடியை படுத்துன்னு டி சாப்ட்டு தூங்க றது ஏதாது படம் பாக்கறது அந்த மாரிதான் போவோம்
எனக்கு டைப்ரட்டிங்க்கேத்த மாரி வேல பாத்து சொல் அப்டி
ம் ம் டைப்ரட்டிங்க்கு ஏத்த மாரியா அதுக்கு ஏத்த மாரி என்ன பா கர்து
என்னோட லேப்டாப்ல இந்த எக்ஸ் எல்லு இந்த வேர்ட் துல்லா சொல்வாங்கல்ல அதெல்லாம் எதுமே ஒர்க் க்கா மாட்டிக்குது
ப்ராடக்ட் பி அப்டின் சொல்லிட்டு ரெட் கலர்ல மேல காமிக்குதா
ஏதோ ரொம்ப நாளா என்னமோ தெர்ல ப்பியா அண்ண கிட்ட காட்ன அண்ண வந்து தோ இதுல வைரஸ்சு இது இருக்கு காஸ் போட்டுதா இது இது பண்ணு சொல்ட்டு அப்டியே விட்டுட்டாங்க அது இருந்தா பிராக்டிஸ் நல்லா இதுல னே டைப்
ஆ கொஞ்ச டவர் கெடக்கற பிளேஸ்க்கு போ ஜீவி விட்டு விட்டு கேக்குது ஆ இப்பதா கேக்குது ம் சொல்லு சொல்லு
ஆ அதுதா என்னா பண்றது தெரில அப்டே யூஸ் பண்ணாமயே வச்சிருக்க லேப்டப் எடுக்குறதே இல்ல
அதுக்கு என்னா பண்லா நீ வந்து இப்போ லேப்டாப்பு இதுவா இருக்கு அப்டின் சொல்ட்டு சும்மா அப்டியே விட்றதுக்கு பதுல நீ கடையில எடுத்துன் போய் குடுக்கலா கடையில கொடுத்தனா அவுங்க எதனா பாப்பாங்கல்ல இல்ல சர்வீ சென்ட்ரு இந்த மாரி சென்
அது வீட்ல சொல்லி சொல்லிதா பாக்குறாங்க யார் டு எடுத்துட்டே போ மாட்றாங்க அப்டே வீட்லே இருக்கு சார்ஜு போட்றாவ நா மூவி பாக்கறே அப்டியே கண்டிப்ப
ம் ஏன்னா வந்து இப்ப அதுல வந்து ஹலோ கேக்குதா டவர் கெடைக்கலனு நெனக்குறே உங்களுக்கு ஆ ஆ ஆ அது இப்போ வட் இது எக்ஸ் எல்லா இருந்தது நா நீ வந்து நெறய காத்து பாத்துக்கலா ஜீவி நானே வந்து எனக்கு ஒன்னுமே தெர்யல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா கூட அதுக்கப்பு அப்றோ நானே ஒக்காந்து நானே உக்காந்து ஒண்ணு ஒன்னா கத் துக்குன எக்செல்ல என்னன்ன இருக்கு இதுல என்னன்ன இருக்குன்ட்டு அப்பறதான் தெரிஞ்சிது ஈஸிதா ஆனா கத்துகினா எல்லாமே ஈஸி யாதா இருக்
ம் எம் பி ஏல ப்ராஜெக்ட் த்த
பிராஜெட் தா ஆ ப்ராஜெட் இருந்தது இப் ஆ இருந்தது து வி எப்
என்ன ஒரு ப்ராஜெட் பண்ணீங்க
இப்போ மொத்தமா நாலு செம் இருக்குமா மொத்தமா அதுல மூணு செம்மு வந்து எக் ஸாம் எழுதுவோ மீதி இருக்கிற ஒரு செம்மு ஆறு மாசம் வந்து ப்ராஜெட் பீரியிட் தா அதுக்கு என்ன பண்ணுவாங்க காலேஜிக்கே வரவே ண் அப்டின் சொல்லிடுவாங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க இப் இப்ப நம்ம வேற ஒரு கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல இந்த மாரி மேனுபேக்சரிங் கம்பெனி அப்டில்லா வந்து எதனா ஒரு கம்பெனிலா இருக்கும் இல்ல இப்போ வந்து பினான்ஸு தா எதாவது ஒரு ஆடிட் ஆபீஸ் அந்த மாரி நறையா கம்பெனி நம்ம இன்டன்ஷிப்லா போயிருக்கோம் இல்ல அந்த மாரி எதானா ஒரு கம்பனிக்கு போயிட்டு நம்ம வந்து ப்ராஜெட் பண்ணனும் ஒரு அ அஞ்சி மாசத்துக்கு எப்டின்னா அந்த கம்பனில என்னன்ன பண்றாங்க எதாவது ஒரு டாபிக் எடுத்துக்குணும் நம்ப அந்த ஒரு டாபிக் எடு த்துகினு அந்த ஒரு கம்பனில என்னன்ன பண் றாங்க அப்டின்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி ப்ராஜெட் பண்ணனும் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அதுக் கு வந்து ரிப்போட்டுமே பண்ணனு நம் ப்ராஜெக்ட் ரிப்போட் பண்ணனும் எப்டின்னா ஒரு எண்ப ஒரு எண்பது பேஜி கிட்ட ரிப்போட் பண்ணும் அது வந்து எம் எஸ் வோடு நீ சொன்ன இல்ல இப்போ
ம்
அந்த எம் எஸ் வேடுலதான் வந்து ப்ராஜெக்ட் பண்ண நான் என்ன பண்ணேன் எந்த கம்பனிக்கு போன
அதான் உனக்கு அதுல பிராக்டிஸ் ஆயிடுச்சி ம் டேலி ஞாபகம் இருக்கா ஒனக்கு
ஓரளவுக்கு ஞாபக இருக்குது இங்கியுமே காலேஜில இன்னொரு வாட்டி ஒரு டேலி கோர்ஸ் ஒன்னு சொல்லி குடு அ
ஃப்ரீ கோர்சா
காசு தா ஏழாய்தி ஐநூறு ரூவா
அப்டியா
நா வந்து இங்கதா முடிச்சே திரும்பி எதுக்கு எனக்கு எனக்கு டேலி வேணா அப்டின்னு நா சொல்லிட்டே இந்த மாரி நா சர்ட்டிபிகேட்டுமே வச்சிருக்கே எனக்கு டேலி வேணா எங்க வீட்ல வேணானு சொல்லிட்டாங்க ஆனா வந்து கம்பல்சரி வேணும்னே அது வந்து காலேஜ்ல காசு புடுங்கறதுன்னே வேணும்னே பண்ணிதா ஆகணு அப்டின்னு சொல்லிட்டாங்க
எத்தன மாசோ
எத்தன மாசோ ஒரு மாசம்ன்ன கூட இருக்காது ஒரு மாசந்தா
ஆனா ஏழாயிரரூபா
ஏழாயிரம் அ இந்த மாரி ஏன்னா வந்து குடுத்தாங்க குடுத்தாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக் ஜீவி இந்த சர் சர்டிபிகேட் எல்லா வந்து வேஸ்டு தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கு
சரி நமக்கே வந்து லெவல் ஒன் தா குடுத்தாங்க நம்ம காலேஜ்ல இதயா காலேஜ்ல
இதயா காலேஜுல
ஒன் தா குடுத்தங்க அதுலே லெவல் டூ குடுக்
ஆமா குடு
அப்டியே அத போய் கேட்காம இருக்கு அப்டியே மறந்துட்டாங்க அவுங்க இல்லன்னா மேம் கிட்ட நா ஒரு திட்ட நானு மண நம்மளாம் போனோ காலேஜ்ல அப்ப கூட கேட்டோ வந்துருச்ன்னா கூப்பிடறேன்னு சொன்னாங்க இப்போ வரைக்கு கூப்புட்ல
உம் உம் அந்த மாரிதா ஏமாத்துறது எல்லாமே ஏமாத்துறதுதா ஆனா ஜீவி நம்ம வந்து இப்ப என்னா சரி எதுன்னு கேட்க மாட்டாங்க அவுங்க வந்து பிராக்டிகலா நம்மல பண்ண வச்சு பாக்குறாங்க இத இவுங்க செய்றாங் ஆ
ம் ம் ம் ஏனா ட்ரைனிங் குடுப்பாங்களா மா ட்டாங்களா
ட்ரைனிங்லா குடுப்பாங்க ஓரளவுக்குதா அது வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நம்பளே கேட்டு தெரிஞ்சுக்கணு. மத்தபடி இப்ப நா போனனே எப்டி எனக்கெல்லா ஒக்காந்து ட்ரைனிங்லா ரெண்டு நாள் தா எதோ சும்மா சொன்னாங்க. அதுக்கப்பறோ அப்டியே நானே அடாப்ட் ஆயிட்டே எ எப்டின்னு அப்டியே அதுல எக்செல்ல பண்ண பண்ண அப்டியே நானே கொஞ்ச அடாப்ட் ஆயிட்டே அதுக்கு.
ரொம்ப டைட்டால்லா இல்ல
டைட்டால்லா இல்லன்னு சொல்ல முடியாது எப்டினா நம்பளுக்கு வேல இப்ப நம்ம போறோமா சம்பளோ வாங்கறோ சேரி நம்ம வேல நம்ம செஞ்சு ஆகணு அப்டின்ற மாரிதா போவுது இப்ப டைட்டுன்னா எனக்கு ரொம்ப டைட்டுன்லா சொல்ல முடியாது ஜீவி எப்டி சொல்றது வேல வந்து கஷ்டோ இல்ல நம்ம வந்து ஒக்காந்துட்டே நம்ம பண்ற வேலதா ஆனா வந்து என்னனா ஆ இந்த மேனேஜர்ஸ்லா இருக்காங்கல்ல இ இவங்கல்லா ந்தா இங்க அங்க வந்து நெறைய பாலிடிக்ஸ் இருக்குது இப்ப எ நா போறேல்ல கம்பனி அதுக்குள்ள வந்து நெறைய இது பண்ணுவாங்க கம்பனிக்குள்ளயே வந்து அது வந்து எனக்கு அப்டியே ஒரு மாரி செ ட்டாவாது அது நானு கண்டுக்கறதில்ல யாரையுமே எப்டினா மேனேஜர்ஸ்லா வந்து இ ப்ப எதாவது அவங்க தப்பு பண்ட்டாங்கனா அந்த தப்ப வந்து நம்மதா பண்ண மாரி சொல்வாங்க. நம்மகிட்ட இப்ப வந்து கரெக்டான பாயிண்ட்டு இருக்கு இல்ல சார் இது இப்டி இல்ல இதுதா அப்டின் சொல்ல பாய்ண்ட் இருக்கு ஆனா அத கூட நம்மளால சொல்ல முடியாது எப்புட்னா ஆ அப்டியே ஒரு மாரி பேசுவாங்க அந்த மாரி. மத்தபடி வேல பிரஷர்லா இல்ல அங்க மனுஷங்களால பிரஷ
எனக்கு லாங் இல்லனா நா அது என்னன் பாப்பேன்னு வீட்லயு சொன்னே ஒளுந்தையார்ப்பேட்ட என்ன அவ்ளோ தூரமா என் அவ்ளோ தூரோ இல்லன்ற மாரிதா அப்பா சொன்னாரு தெரியில அ ப்டியே நானு விட்டுட்டே புத்துப்பட்டு இருக்குல்ல ம் அந்த பக்கமா எதனா பஸ் போன எனக்கு ஈஸி தா
ஆமா பஸ் ஆனா பஸு போவாது ஆனா பஸு தான் ஜீவி போவா து அதுதான் ஒரு கஷ்
அந்த பக்கம் பஸ் போனா எனக்கு ஈஸி தான் அபி இங்கந்து வர ஆ சொன்னன் பஸு மதான் எதுவும் அது என்னான் தெர்ல கேட்டு சொல்றன்னாரு அப்டே விட்டாச்சி இது சௌந்திரியா அ அது சிசெக்க்ஷன் பொண்ணு தெரியுமா ஷால்னி கூட ஒரு பொண்ணு இருக்குமே
ஆமா ஆமா கல்யாணம் கூட ஆச்சே
ஆ அந்த பொண்ணு அந்த பொண்ணு எதோ பேங்க்ல எதோ வேலலாம் இருக்குன் சொல்ட்டு சொல்லினு இந்துச்சி போல ஷால்னிக்கு ஷால்னிக்கு தா ஒர்க் ஃபுரம் ஹோம் கெட் நான்தா ஷால்னிக்கு ஒர்க் வொர்க் ஃபுரம் ஹோம் கெடைச்சிருச்சா அதனால எனக்கு சொல்லுச்சி
ஆ ஆ ஒர்க் ஃபுரம் ஹோம்னா என்ன கம்பெனில வேல
அது பேங்காக்கோ கிங்கா ஜெர்மனியா என்னமோ சொல்ச்சி அபி அது
ஆ
ஜெர்மனிக்கா அது நா பாண்டிலே ஒன் இயர் வேல செஞ்சது இல்ல மாத்தி மாத்தி மூணு மாசக்கு ஒரு தடவ கம்பனி நறையா மாறின்னே இருந்தது அகாடமில்லா வேல செஞ்சிது அது அங்க மாரிலாம் வேல செஞ்சி அங்க ஃப்ரெண்ஸ் மூலியமா அது கெடச்சது அதுக்கு து யாரோ சொன்னாங்கன் சொல்லிட்டு அது ஜாயின் பண்ணி இப்ப ஒன் இயர் ஆவ போவுது அது ஒர்க் ஃபுரம் ஹோம் அது இருவதாயிரூபாவோ இருவத்தி அஞ்சி வாங்குது வீட்ல அதுக்கு செட் ஆயிடுச் பி இப்ப அது நேர்ல போய் செய்ய செய்யறன் ஆ அது கூட்டா கூட அது போகாது எனக்கு இந்த சேலரியே போதும் ஒர்க் ஃபுரம் ஹோமு அது உன்னும் ஒரு வருஷம் செஞ்சா இன் கிரிமெண்ட் வேற இருக்கா சொல்லிருக்காங்களா ஆனா நறையா பேரு சஜஸ்ட் பண்ணுது அபி ஒனக்கு ஓகேனா நான் வேணா சொல்றன்னா சொல்லிருக்கு யார்னா வரதாந்தா ஷா திர்ஷா அது ஃபுல்லாவே இங்கிலீஷ்லே பேசுணும்
ஆ ஆ
நெறய இங்க அது நெறய இது மாரிதா கால் பண்ணி பேசுற மாதிரி அந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுமா எந்ததோ வந்து கண்ட்ரில இருந்துலா போன் பண்ணுவாங்கலா அவுங்க பேசுறத நம்ம எப் நா புரிஞ் புரிஞ்சுட்டு நம்ம அவுங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்டின் சொல்லுச்சு சனி ஞாயிறு லீவு
அந்த என்ன அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா கேட்டு சொல்லு ஜீவி எனக்கு
ஆ நீ பண்றத தா நா சொல்றே ஆ
அ இன்னானு கேளு அது கான்செப்ட் என்னானு கேளு நம்ம கேட்டு நம்ம எதுனா ட்ரை பண்ணி பாக்கலா
ஆனா ஒரு தடவ கேட்டதுக்கு ஏதோ சொல்லுச்சு எனக்கு ஒன்னு புரியல த்ரிஷாவுக்கு ஒன்னு புரியல ஏன் த்ரிஷாவு வேலதா ட்ரெட் ட்ரை பண்ணி சென்னையில தா இருக்கு ஒரு வேலைக்கு போயி ஐ டி கம்பெனி வேற லெவல்கு போய் இன்டன்ஷிப் மூலிமா போச்சு ஆனா என்னனு தெரியில கம்பெனில வேணான்னு ட்டாங்க போல வெளிள வந்துருச்சு இப்ப மறுபடியு ட்ரை பண்ணி இதா இருக்கு ஆனாலுமே
ஆனா இப்ப வந்து ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிற இப்ப பன்னெண்டு நிமிஷோ ஆச்சுன்னா கட்டாவு செரியா கட்டாவு அதுக்கப் அப்பறோ வந்து அங்க என்ன கொடுக்குதுன்னு பாத்து கொஞ்சோ தள்ளு அப்டினு ஏதாவது காட்டு எழுநூத்தி சில்ற அந்த மாரி காட்டு எவ்ளோ அளவுக்கு பேசி இருக்கோ அப்படின்ட்டு அதுக்கப் அப்பற அப்டியே கொஞ்சௌ வெளில வா வந்துட்டு அப்ப என்னா பண்ணுதுன்னு பாரு ஆமா அதுக்கப்றோ நீ இப்ப ட்ரை பண்ணு கால் ஓகேவா நா குடுத்தல்ல இப் இப்போ என்னோட நம்பர் அதுக்கு பண்ணு
ம் சேர் ம் சேர்
என்ன சொல்லிட்டு இருந்த என்னாது என்னாது விஸ் சொல்லிட்டு இருந்த
உஹ அஹ
மறந்துட்டியா திரிஷ்